எப்டி இருக்கீங் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சமையல்
வெங்காய தோசை சட்னிங்க
ஓ வெங்காய தோசை ஆ நா வந்து இன்னைக்கு பன்னீர் ஃபிரைட் ரைஸ்
ஒ செரிமா
ஆமா
நைட்டு அது செஞ்சுட்டீங்ளா?
ஆமா ஆமா அதுதா இன்னக்கி எல்லாருக்குமே கொஞ்சொ கோல்டு அதனால கொஞ்ச இதனா பெப்பர் புல போட்டு சாப்ட்டா கொஞ்சொ தொண்டைக்கு நல்லாருக்கு அப்டின்ட்டு இன்னக்கி இதே வச்சாச்சு பண்ணி ஃப்ரைட் ரைஸ்னு
பன்னீர் வந்து ஈரொந்தான பன்னீர் வந்து ஈரொந்தான
புரியில
னீர் வந்து ஈரமானது தானன் சொல்ல வந்தே
இல்ல அந்த மாரில்லா இருக்காதே இதாதா இருக்கு
பா அது பால்லதான பண்றாங்க
இல்ல அது ச அது வந்து கோல்டு பிடிய கோல்டாகுன் சொல்றீங்ளா
அ சளி‌ பிடிக்குமான் கேக்குறே
இல்ல அப்டிலா இல்ல அதெல்லா நா அதாவ்து இது வந்து எ துக்குன்னா இ து வந்து கொஞ்ச பெப்பர் நெறைய போடுவோல்ல ஃப்ரைட் ரைஸ் னா கொஞ்சோ இந்த டைம்கு வந்து கொஞ்ச சாப்புட்றதுக்கு கொஞ்சொ தொண்டைக்கு நல்லாருக்கு ஏனா வீட்ல எல்லாருக்கு பயங்கரமான இருமல்
எப்டி செய்வீங்க‌ இந்த ஃப்ரைட் ரைஸ
இது வந்து எண்ண ஊத்திக்கனு எண்ண வந்து எண்ண ஊத் திட்டு வெள்ள பூடு இருக்குல நல்ல குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கனு அதுக்கடுத்து அது அத போட்டுட்டு நம்ம தேவைப்பட்டா சும்மா ஒரு ஃபளேவருக்கு ஒரு ரெ ண்டு மெளகா போட்டுக்லா பச்ச மெளகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டுக்கனு அப்ற இந்த ஸ்மெல் இதான ஒடனே வந்து கேரட் போட்டுக்கனு கேரட்யு கேரட்டு் கொட மொளகா அதுக்கப்றோ முட்டக்கோஸ் இந்த மூணுமே வந்து குட்டி குட்டியா நறுக்கிக்கனு
பிஸ்தா நறுக்குது
குட்டி குட்டியா நறுக்கணு
கிட்னீட்டா அறிய மாட்டேங்க
நான் வந்து குட்டி குட்டியாதா நறுக்குவே அதாவது காய் வந்து நீங்க எவ்ளோ வேணாலு போடலா டேஸ்ட் வந்து நல்லாவேதா இருக்கு அதாது டேஸ் ச்சி நெறைய போடணு கம்மியா போல நீங்க நெறைய இத வ ச்சி இதயே ஒரு சாக்கா வச்சி கூட நெறையா காய் சேர்த்துக்கிட்ட மாரி ஆயிடு நெறையா போட்டு நல்லா வதக்கணு ஹை ஃபிளேம்லதா வச்சி பண்ணனு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெளகாதூள் போடணு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலா அதுக்கப்புறோ ஒரு அரச ஸ் ஸூபூன் கிட்ட கர மசாலா அவ்ளதா போட்டு நல்லா வதக்கிட்டு பாஸ்மதி இருந்துச்சின்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம தண்ணி ஊத்தி வேக வப்போ இல்ல வேக வச்சி அத வடிச்சி அத பண்ணிக் லாம் இல்ல நம்ம நார்மல் வீட்ல சாப்பாடு குக்கர்ல பண்றோ அப்பினாலுமே அந்த அரிசியுமே யூஸ் பண்ணலா இப்ப பாஸ்மதியில பண்றோனா அத தண்ணியில வேகபோ போல வேக வைக்கு போது ஒரு ண்டுலருந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெ ஊத்திடோனா அரிச வந்து ஒன்னோடு ஒன்னு ஒட்டமா இருக்கு அதுக்காக அப்பி போட்டுக்கணு அதுக்கப்புறோ அத ஃபில்டர் பண்ணி வச்சந்த சப்பாட வந்து அப்பிடியே இதுல போட்டுருவோ போட்டுட்டு ஒரு ஸ்பூ ஸ்பூன் வந்து சோயா சாஸ் இருக்குல அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறோ பெப் பர் பன்னீர் வந்து தனியா வெறு உப்பு மெளகாத்தூளு கார்ன்ஃபிளாரு பெப்பர் இது மட்டு போட்டு தோச செட்டில போட்டு எடுத்து வச்சுக்குவே அது பெப்பரு இது எல்லாத்தியு கடைசியில போட்டு மிக்ஸ் பண்ணிருவே அவ்வளதா இது வந்து நா நா சொ சொன்னா அந்த மெளகா தூளு இதெல்லா மே வந்து நா நாலு பேர் அளவுக்கு ஆமா இப்ப இதுவே நம்ம குட்டி பசங்க இருக் இக்காங்க ப்பிடின்னா உங்களுக்கு மிளகாத்தூள கொறச்சிட்டு மிளகு வந்து நெறைய சேத்துக்கலா இது வந்து கொஞ்சோ சளி புடிச்ச நேரத்துக்கு இல்ல தொண்ட கொஞ்சோ ரொம்ப இது இருமல் அதிகமா இருக்கு தொண்டை கரகர ப்ப இருக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கு
ஆமா
அ நல்லது பன்னீர் வந்து ஒடம்புக்கு நல்லதுங்க ப்ரோடீன் நா வந்து பால் வந்து ப்ரோட்டீன் தான
ஆ
மூல்யமாதான பன்னீர் வருது
ஆமா
அதுனால வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்கு அது வந்து நல்லதுதா எனக்கு தெரிஞ்சு ஆ பன்னீர் நல்லது தா பன்னீர் எடுத்துக எனக்கு தெரிஞ்சு வீ க்லி ஒன்ஸாது வந்து பன்னீர் எடுத்துக்கனு
ம் என்ன எல்லாமே வந்து என்னனா டெய்லியு அவுங்க நமக்கு ஒரு நாளக்கி இவ்ளோ ப்ரோட்டீன் தேவனா அதுக்கானது வந்து நம்ம எடுக்குறமானா கண்டிப்பா கெடயாது என் நம்ம எல்லாமே வந்து ச சாப்பாடதா வந்து நெறயா எடுத்துக்குறோ ர கார்ப்ஸ் தா நெறய எடுத்துக்குறோ புரோட்டீன் வந்து கம்மியா தா எடுத்துக்குறோ நம்ம வந்து அது சாப்புடன்னா எப்டியு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பாக்கெட் அதா ஒரு ஆள் சாப்புன்னு நம்ம அத பண்ணவே மாட்டோ மொத்தத்துக்கு ரெண்டு பாக்கெட் வாங்கி வீட்ல எல்லாரு சாப்ட்ருவோ அப்டிங்கும்போது நம்ம ஒடம்புக்கு தேவயான ப்ரோ ட்டீனே கெடைக்காது
ஆமா கரெக்ட் ஆ பசங்க எங்க இருக்காங்க பசங்க அமைதியா இருக்காங்க பசங்களா வந்து செஞ்சு குடுங்க பசங்க எங்க சைலன்ட்டா இருக்காங்க வேணு இல்லெல்ல பசங்க வந்து எங்களுக்கு செ ஞ்சு குடுங்க வேணும் சொல்ட்டு சாப்புட்டுர்றாங் களே அது ஒன்னுமே நம்பளால் பண்ண முடியதுல இல்லிங்ளா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கியிர்ந்தாந்தா கூட உடனே குடுத்துருனுன்றாங்க இப்பல்லா
ஆமா அதாது அந்த ஸ்நாக்ஸ் வந்து வீட்ல காலி ஆகுற வரைக்கு இருவத்து நாலு மணி நேரமு அவுங்களுக்கு பசி மட்டுந்தா இருக்கு ஸ்நாக்ஸு காலி ஆயி ச்சுனா இப்பதானே சாப்டே என்ன அதுக்குள்ள குடுக்குறீங்க நா இப்பதான சாப்டேன்ருவாங்க
ஆனா சாப்பாடு கம்மியா எடுத்துக்குறாங்க ஸ்நாக்ஸ் ஸு‌ அதிகமா எடுத்துக்குறாங்க இப்ப வர பசங்கள்லா
ஸ்நாக்ஸு‌ வந்து அவுங்க வந்து என்னனா ஸ்நாக்ஸே வந்து சாப்பாடா சாப் டுக்லாமே எதுக்கு தேவயில்லாம ஒரு சாப் பாட வேற கஷ்டப்பட்டு சாப்ட்டுக்கிட்டு ஆமா ஆ தோச தோசைய பாத்தாலே அவ்ளொ பயப் றாங்க அய்யோ தோசையா இத்தனைக்கு நா வந்து டெய்லிலா தோச கெடயாது நா வந்து வாரத்துக்கு ஒரு நாள் அப்புடிதா வீட்ல வார பதினஞ்சு நாளக்கி ஒரு தடவ கூட போடுவே தோசக்கி அவ்ளோ பயொ ஆனா உங்களுக்கு பிடிக்கும் என்னன்னு தெர்ல அவன் எப்டின்னா கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா எல்லாமே சாப்டணும் அந்த மாரி வித்தியாசம் மா சாப்டணும் ஒண்ணும் இல்ல வெறும் வெங்காயம் வெங்காயம் மச்சம வதக்கல அது வதக்கி குடுத்தா கூட உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் ஆனா என்னனு தெர்ல கொஞ்ச நாளா தோசய பாத்தா கூட பயப்படுறாங்க வெங்காயம் பச்சமொளகா கூட புடிக்கும் ரொம்ப புடிக்கும் வெங்காயம் சாப்பாடு அப்டின்னு சொல் சொல்லி சாப்பிடுவாங்க அதாது வைக்கிறத்துக்கு வந்து பேரு பேர் மட்டும் வித்தியாச வித்தியாசமா வெச்சக்கிறது அவ்வளவு தா
ஆனா வந்து எங்க வீட்டுல எல்லா வந்து தோசை இப்டி தா கேப்பாங்க
ம் ஐயோ இட்லி வந்து சாப்பிடவே மாட்டாங்க
அ இட்லியா அப்டின்னுவாங்கா இல்ல இட்லி தா சாப்பிடணும் அதா உடம்புக்கு நல்லது அப்டின்னு சொல்லிட்டு குடுப்போம்
ம்
ஏன்னா இட்லி வந்து நல்லா ஜீரண ஆகும் ஸ்கூல் ஒரு பசங்க குடுக்கும் போது அவுங்களுக்கு ஏதாது அவங்களுக்கு ஜீர்ண ஆவல வயிறு ஏதோ வலிக்குதுன்ன அப்போ இட்லி என்னகுதுன்னா நல்ல இதுவா குடுத்து ரும் ஏன்னா அதுல வந்து நம்ம உளுந் தம் பருப்பு குடுக்கறோம் வெந்தே வெந்தேயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தி எல்லா குடுக்குறது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அது செட் ஆயிடும் ஆனா பசங்களே என்ன பண்றாங்கன்னா அது தவிர்த்துக்கிறாங்க வேண்டாம் எதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அதை பண்ணக்க கூடாது அதனால தான் திட்டி திட்டி திட்டி குடுக்குறது நாங்க சாப் பிடுங்க அது தா நல்லது அப்டினு சொல்லிட்டு திட்டி திட்டி திட்டி திட்டி குடுக்குறோம் என்ன பண்றதுங்க அவங்க சாப்பிடணும்ன்றதுனால தானே நம்ம குடுக்குறோம்
ம் ஆமா
உங்களுக்கு ஒடம்புக்கு ஸ்ட்ரென்த் வரணு அவுங்க எப்டி சொல்றது அவுங்க பெருசானா அவுங்க எல்லாம் ஹேண்டல் பண்ணணுன்றதுனால தா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு குடுக்குறோம் அவுங்க எங்க சாப்றாங்க
ம்
ஸ்நாகஸ் நொறுவு தீனி இருந்தா ஓக் அந்த சிப்
ஆமா நா அதுனால தா வந்து ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள ஸ்நாக்ஸே வர விடுறது கெடயாது ரொம்ப நாளா ரொம்ப நாள் கழிச்சு இப் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஸ்நாக்ஸ் ஏ வாங்குனோ அத ஞாபகம் வச்சு இப் இப்போ வந்து சாப்பாடு அதாது எப்போ ஸ்நாக்ஸ் கேக்கறதுனா குக்கர்ல விசில்லா வந்திருக்கும் நம்ம சாப்பறக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த குக்கர் விசில் போகணுல அந்த கேப் குள்ள வந்து எனக் ஸ்நாக்ஸ் வேணு எனக்கு இப்ப அது சாப்புணு போல இருக்கு தண்ணி தவிச்சாலுமே அது சாப் ப்ட உக்கார போம்போது தான் தண்ணி தவிக்கும் அது எப்டிதானோ டெய்லியு அதேதான் சாப்பாடு பிளேட்ல எடுத்துக்கிட்டு இருப்பேன் கொஞ்சமா குட்டியா மட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டாமா கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன் அப்பிடிம்பாங்க டெய்லியும் நடக்கும் ஆனா இது
ஓஹோ இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமா எப்பயுமே இதேதான் நடக்குது அது எப்படின்னா எனக்கு தெரில அவனுக்கு புடிச்ச சாப்பாடா இருக்கட்டும் என்ன சாப்பாடா இருந்தாலும் சரி குக்கர்ல அங்க சாப்பாடு எடுத்துட்டு இருப்பேன் அப்பதான் வந்து கேப்பாங்க கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சுக்கிறேன் குட்டி தண்ணி மட்டு குடிச்சுக்கிறேன்
நாரு ம் நம்ப நைஸ் பண்றாங்க நம்பள ஏமாத்துறாங்க
ஆமா அதுனாலதா இவங்கள ஏமாத்தி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லா ஏ பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன நினச்சுக்கிறா கன்கனா அம்மா வித்தியசமா செய்றாங்கன்னு அவுங்க நினச்சக்கிறது என்னோடது என்னன்னா அதுலதான் நா காய்கறி நெறைய போட முடியும் ரைஸ கம்மி பண்ணிருவேன் காய்கறிய ஃபுல்லா போட்டுருவேன் ஸ்கூலுக்கே இந்த மாரி பண்ணி குடுத்துருவேன் ஆனா ஸ்கூல என்ன சொல்லுவாங்கன்னா ஏ வந்து இப்டி ஃப்ரைட் ரைஸா குடுத்து உடுறாங்க உங்க வீட்ல அப்டின் சொல்லுவாங்க ஆனா நா என்ன பண்ணுவன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்தருந்துச்சுனா மட்டுமே போதும் எந்த பிரச்சனையும் வராது அதுனால அந்த வெள்ள பூடு நெறையா போட்டுருவேன் காய்கறி வந்து நெறயா சாப்பாடு அதுல கம்மியா தா இருக்கு அது அவுங்களுக்கே தெரியாது ஆனா ஃப்ரைட் ரைஸு அப்டின்னு சொல்லி சந்தோஷமா சாப்ட்டு வந்துருவாங்க
நல்ல ஐடியா தாங்க இது
ஆமா ஏன்னா என்ன பண்றது இவுங்கள வந்து ஏ இவுங்கள ஏமா வே முடியலையே
நம ஏமாத்றாங்க அவுங்க நம்ள ஏமாத்றாங்க அவுங்க
உம் இப்போ வீட்ல வந்து உருளக்கிழங்கு வச்சோம்ன்னா முன்னாடி ரொம்ப நாள் ரொம்ப புடிச்சிச்சு அடுத்து ரொம்ப நாள் வந்து உருளக்கெழங்கு பிடிக்கவே பிடிக் காதா அதனால இப்போ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு டு ஒரு இதுல ஃபோன்ல வந்து ஒருத்தவங்க வந்து இந்த டிப்ஸ் மாரி சொன்னாங்க அது மொறுமொறுப்பா வர வக்குறதுக்கு என்னா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருது சொன்னாங்க அது மாதிரி அன்னைக்கு பண்ணே அது வந்து என்ன அதுக்கு பேர் என்ன வச்சுட்டேன்னா இதுக்கு பேர் கிறிஸ்பி பொட்டேட்டோன்னு வச்சுட்டே அப்போ இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணன்னு தெரியல ஞாபகமே இல்ல என்ன பண்ண வாங்கி வைக்க வக்கவே இல்லையா என்னா பண்ணனே ஒண்ணுமே புரியல காய் வேற வாங்கல கட பூட்டிட்டாங்க என்ன பண்ண யோசிச்சிட்டு ஒனக்கு இன்னைக்கு கிறிஸ்பி பொட்டேட்டோ ரைஸ்ன்னு சொன்னே பயங்கர சந்தோஷோ கிறிஸ்பி பொட்டேடோ டோ ரைஸா ஓகே அப்டின் சொல்லி அந்த சாப்ப அதே உருல கிழங்குதா அதுல சாப்பாடு மட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு பேர் கிறிஸ்பி பொட்டேடோ ப்ரை அப்டின்னு கிறிஸ்பி பொட்டேட்டோ ரைஸ்ன்னு சொன்னே சந்தோஷமா தூக்கிட்டு போயிறாங்ளா சாப்பாடு பயங்கரமா இருந்துச்சு பேர மட்டு மாத்தி மாத்தி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டா இன்னைக்கு சர்க்கிள் பொட்டேட்டோ இதா ஸ்பெஷல் அப்டின்னு சொல்லிட்டனா போது எப்ப பொட்டேடோ வச்சாலு சர்க்கிள் பொட்டேட்டோ இல்லையா அது இருந்தானா நல்லா இருந்துருக்கு அப்படிம்பாங்க இப்ப கிறிஸ்பி பொட்டேடோனா இதன கொஞ்ச நல்லா இருக்குனு நெனக்குறே அப்டின்ற மாரி ஓவ்வொரு தடவையு பேர மட்டு மாத்திக்கிட்டே போறது அவ்ளதா
நீட் நீட்டா அறிஞ்சுட்டீங்களா அத
என்னது
உருளக்கெழங்க நீட் நீட்டா அறிஞ்சுட்டீங்களா இல்ல ஸஃ
இல்ல இல்ல அதாவது தொலிய எழச்சிட்டு குட்டி குட்டியா நறுக்கிறணு அவுங்க என்ன சொன்னாங்கனா யூடியூப்ல பாத்தப்போ குட்டி குட்டியா நறுக்கிக்கணுமா தோல எழச்சிட்டு அப்பறோ இந்த வ இது இருக்குல தவா மாரி சமமா எல்லா பக்கோ வடச்சட்டியா குழியா இருக்கக் கூடாது எல்லா பக்கோ சமமா இருக்கும்ல அந்த மாரி பாத்திரத்ல எண்ண ஊத்திட்டு கடுகு உளுந்து சீரகம் மட்டும் போட்டுட்டு இந்த இதோ உருளக்கெழங்க போட்டுட்டு ஹை பிளேம்ல வச்சிறணு உப்பு மட்டும் போட்டுட்டு ஹை பிளேம்ல ஒரு ஒரு மூனு நிமிஷோ நாலு நிமிஷோ இருந்தாலே போது நல்லா வதங்கிடு அது அதுக்கடுத்து நம்ப மெளகாத்தூள போட்டுட்டு சிம்ல போட்டோனா கிறிஸ்பி ஆயிடு
மிக்க நன்றி
ம் ரொம்ப நன்றி தோழி அடுத்து நம்ம பேசுவோம்